வணக்கம் நல்லா இருக்கீங்களா?
ஆ நல்லருக்கே நீங்க எப்டி இருக்கிறீங்க ம் புரி ஆ சா இந்த மாதாம்மா சாப்பாடு சப்பாத்தி
செரி செரிங்க
ம் சப்பாத்தி வந்து கொஞ்சம் ரெடி சூடா போட்டால் தா நல்லாயிருக்கு
ஓ செரி சேரிங்க என்ன கிரேவிங்க
கிரேவி இன்னிக்கி தேங்கா சட்னி
தேங்கா சட்னி ஓகே ஓகே சாபாத்தீக்கே தேங்கா சட்னி காம்பினேஷன் நல்லா இருக்கோ
ஆ நல்லாயிருக்கோ நல்லாயிருக்கோ நீங்க என்ன சாப்பாடு
நா இன்னிக்கு கொல்லுங்க
ஆ சேரிங்க
ஆ மார்னிங்கே வந்துட்டு டிஃபன் எப்பவுமே செய்வே இன்னிக்கு ரைசே வச்சுட்டங்க கொள்ளு கொல்லு ரசங்க அப்றோம் ட்டு சோயா வந்துட்டு ஃப்ரை பண்ண மாரி செஞ்சங்க
சேர் சேர் சேர் சேர் நம்மோ லஞ்சு வந் து பன்னெண் மணிக் மேல தா ரெடி பண்ணனு என்ன ரெடி பண்றது தெரியல
செரிங்க செரிங்க நா லஞ்ச்சு அதா முடிச்சுட்டேங் தம்பிக்கு டிஃபன் போட்டு போடனுங்ளா
ஆ செரி ஆஆ
லன்சு மேக்சிமோ இன்னிக்கி சாம்பார தா இருக்கு நேத்து நான்வெஜ்ஜு செஞ்சே
ஆஹா செரி செரிங்க.
கி சாம்பாறா தா இருக்கும் எப்டி ஒர்க் பண்றீகளா வீட்டுல இருக்கிறீகளா
ஆ வீட்லதா இருக்கங்க நீங்க
நானு வீட்டுல தா இருக்கே வேலைக்கி போயிட்டுருந்தே ஒரு பைய சின்ன பைய ஒருத்தருக்கா அவரிக்னால கூட்டு போலஅதனால வீட்டுல தா இருந்துக்கிட்ருக்கறே
ஓஹோ ஓஹோ நானு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறோ ஒரு எய்ட் இயர்ஸ் ஆயிச்சுங்க தம்பி பொறந்ததுனால அதுக்கப்புறோ போகலிங்க
எங்கே வேல பாத்திங்க
ஆ பனியன் கம்பெனிஸு கம்பெனி ஃபீல்டுல எச் ஆர்ஆ ஒர்க் பண்ணே
சேர் சேர் சேர் சேர் சேர் ஓகே ஏதோ ஒரு வேல
ஆ ஆமா ஆமாங்க
சேரி வே ஒர்க் வருமானமுனு ஒன்னு வேணு
ஆம ஆமா ஸ்கூலிங்கு ஸ்கூலிங் எங்க பண்ணீங்க
ஸ்கூலா எங்க படிச்சிங்க நா வந்து வந்து பிளஸ் சு பிடிச்சிட்டு கோஆப்ரேட்டிவ் அய்டி முடிச்சே
ஓஹோ செரி செரிங்க
அப்புறோ அந்த கம்ப்யூட்ரு கோஸு ஜாவா சேர் சே டேலி இந்த டிடிபி அந்த மாரி கோர்ஸ்செல்லா முடுச்
ஓஹோ செரி செரி செரிங்க
அந்த மார் லைன்ல்ல வேல பாத்தே
செரி ஓகே ஓகே ஓகேங்க நா வந்து பி காம் முடுச்சுட்டு எம் பி ஏ முடிச்சிருக்கேங்க
அப்டிங்ளா ஆ
ஆமா எம் பி ஏல வந்து ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணே பட் வந்துட்டு எனக்கு வந்து ஹெ ஆர் தா செட் ஆச்சு ஒர்க் பண்ண ஃபீல் பாத்தீங்கன்னா ஹச் ஹச் ஆரு ஹச் ஆர் த செட் ஆச்சு அதனால ஹச் ஆர் ஒர்க் பண்ணிட் போயிட்டெங்க ஒரு டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணிருப்பேங்க
சரி சரி இப்போ பையே எத்தனாப் படிக்கிறாப்ல பாப்பாவா பைய
ஃபோர்த்து படிக்கிறாங்க பையங்க ஃபோர்து படிக்கிறானுங்க
திருப்பி வேலைக்கு போற ஐடியா இல்லையா
ஆஹா இல்லிங்க
ம் ம் யா சிரமமா இருக்கா
இல்ல ஆமாங்க வீடு மைன்டனன்ஸு எனக்கு ஒரு மூனு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சர்ஜரி பண்ணோ அதனால வந்து கொஞ்சொ ஒடம்பு இதா ஒத்துழைக்காது அதனால ஹோம் எதுவாந்தாலு ஓகே அப்படிங்கற மார அப்புறொ வீடு மெயின்டனன்ஸ் பண்ணோனு
ஏனா நீங்க படிச்சிருக்குறீங்க அப்படிங்கிறனால டியூஷன் மாரி எடுக்கலாம்லே வீட்டிலயே கொழந்தைகளுக்கு
அது நம்மளுக்கு செட் ஆகலிங்க ஆ அந்த மாரி இது பண்ணிட்டு இருக்கர்க்கு ரொம்ப செட் செட்டாகுலீங்க அதுவு பக்கத்துலல்லா டியூஷன்ஸ் இருக்கு ஆல்ரெடி இருக்கு ஆல்ரெடி போயிட்டுருக் இருக்காங்க நம்ம எப்டி மறுபடியு இது பண்ண முடியு அப்டின்னு சொல்லிட்டு அது செட் ஆகுலீங்க
புள்ளையல் வந்தா கூட நம்ப புள்ளைக அதோட சேந்து படிக்கு
ஆ ஆ ஏ பையன வந்துட்டு டியூஷன் இருக்குதுங்க பா அவன் போயிட்டு தா இருந்தாங்க ஸ்கூல்ல வந்து ஸ்கூல்ல டியூஷனெல்லா அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அதனால டியூஷனுக்கு அனுப்ப முடியாதுங்க நானேதா சொல்லிக் குடுக்குற மார் இருக்குங்க எனக்கே அதுலேயே டூ ஹவர்ஸ் த்ரீ த்ரீ ஹவர்ஸ் போயிருங்க
ஆ இங்கெல்லா பாத்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு ஒரு அஞ்சு புள்ளையளோ ஆறு புள்ளையளோ ஒரு நாலு பிள்ளைளு இப்படி ஷார்ட் பண்றாங்க திடீனுபாத்தா இருவது புள்ளை முப்பது புள்ளைலா வருதுங்க டியூஷன் வந்து ப அவ்ளோ இங்கின பக்கத் இங்க தெரு ஃபுல்லா டியூஷனா இருக்கு ஆனா எங்கே வெளிலேருந்து அடுத்த தெரு அடுத்த தெருலேந்துலா வந்து படிக்க வர்துங்க சும்மா சர்வசாதமா ரெண்டு பிள்ளைளு மூணு புள்ளைள வச்ச ஆரம்பிக்கிறாங்க போக போக இது மாரி இன்னாரு டியூஷன் எடுகிறாங்க இன்னாரு டியூசன் தெரிஞ்சு இப்ப வெளில ஒரு எடத்துல ஐநூறுவா வாங்கனா ஒரு நானூற்வா வாங்குறாங்க அப்போ வந்து ஒரு நூற்வா கம்மியாவ்தே அப்டின்ட்டு வர்றாங்க
ஆ
ஆ ஆமா அது மாரி இருந்தா எனக்கும் இது மாரி வந்து டியூஷன்லா எடுக்கறதுக்கு எனக்கு வந்து அது அந்தளவுக்கின்னு எனக்கு ஃபஸ்ட்டு பிள்ளைகளோடுக்கு சொல்லிக்குடுக்கறதோ சரி ஏனா நா டிகிரியெல்லா முடிக்கில ஆ ஏனா இப்போ சொல்லி குடுத்தா அஞ்சாவது புள்ளைய வரையுந் தா சொல்லி குடுக்கலா அஞ்சாவது வரையு மேக்சிமம் டியூஷன் அனுப்ப மாட்டாங்க மேக்சி மோ ஆ எனக்கு தையல் கத்துக்கிடனு ரொம்ப நாள் ஆச
செரி செரி செரிங்க
ஏனா தையல் வந்து ஏனா தையல்லா இப்போ ஒரு ஜாக்கெட் தெக்கர்னாலு சரி ஒரு ஒரு நைட்டி அடிக்கிறனாலு சரி ஒரு சேல ஓரொ அடிக்கிறனாலு சரி
நாந்தா எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்லீங்க நைட்டி எல்லா அடிச்சுக்குவங்க நைட்டி அடிப்பே பொடவ ஓரோ அடிப்பே இதெல்லா பண்ணக்குவங்க வீட்டுல ஏதாவது இதா இருந்துச் நா அதெல்லா ஸ்டிச் பண்ணிக்குவேங்க சொல்லி க்கறேங்கறாங்க பிளவுஸ் பட் எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்லைங்க நம்மளுக்கு என்ன இன்ட்ரஸ்ட்டோ அதுதா பாக்க முடியுங்க எனக்கு சமையல்லதா இன்ட்ரஸ்ட் எதாவது
அப்ப நீங்க சமையல் வந்து யூடியூப் மாரி எதாச்சு ரெடி பண் ணி அதுல நீங்க சமையல் வீடியோல்லா போட்லாமல்ல அப்லோட் பண்லாமல்ல
அப்டிங்ளா ம் இப்போதைக்கு ஐடியா இல்ல ப ஃபியூச்சர்ல பாக்கலாங்க அந்த மாரி ஐடியா
ஏனா அந்த உங்களுக்கு சமைக்கல்லா ஒரு ஒரு சமையலுங்கறத அத்த அடுத்த க ட்டத்துக்கு கொண்டுபோலா இல்ல ஒரு மெஸ் மாரி வெக்கிற மாரி இருந்தாலு ஒரு ஹோட்டல் மாரி ரன் பணலா ஆளுவள வெ வெச்சு ஒங்களுக்கு நீங்க வெச்சாருமே எம் பி ஏ முடிச்சிருக்கீங்க அதனால ஒரு ஹோட்டல் மாரி வெச்சு நீங்க ஆளுவள வெச்சு மெயின்டெய்ன் பண்லா இப்பல்லா சாப்பாடு வந்து இப்ப சின்ன கடையா இருந்தாலு சாப்பாடு வந்து இப்பல்லா நெறையா ஓடுது
இல்லைங்க ஆப்போசிட்ல வேற அந்த ஐடியா இ இப்போதைக்கு இல்ல ஆப்போசிட்ல கரெக்டா மெஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க
ம் ஹ்ம் ஏனா நீங்க பா நம்ம ஒரு நெடப்போ ரோட்ல்லா போய்ல ஹோட்டல்லல்லா கூட்டோ கூட்டமா நிப்பாங்க நா நெனப்பே வீட்ல எல்லா சாப்பால்லா சமைக்கிற மாட்டாங்லா அப்டின்னு நெனைப்போ அந்த அளவுக்கு கூட்டம இருக்கு ஒவ்வொரு ஹோட்டல்லயும் பாத்தீனா ஆனா என்னனா என்னனா ஒரு அவசரத்துல காலைலயே சாப்பிட முடியாம கெளம்பி ஊ ருக்கு போறவங்க ஆஸ்பத்திரிக்கு வர்றவங்க ஒரு வேலையா பேங்குக்கு போறவங்க போய் சாப்ட்டு வர்றவங்க எத்தன பேர் இருக்காங்க கெளம்பி வத்துர்றாங்கல்ல அது சாப்பாடு எந்த எந்த இதுனாலு டீக்கடையு சாப்பாடு கடையு ஓடறது எந்த ஒரு இது இல்லாம ஓடிட்டே இருக்கு இன்னவரைக்கு எனக்கு வந்து எனக்கு வந்து இது மாரி சின்ன தள்ளு வண்டி கடை போடணுனு ஆச இட்லி இது மாரி போடணுனு ஆச ஆனா எங்க வீட்ல வந்து அது என்னமோ கௌரவ கொறச்சலா பாக்கறாங்க தள்ளு வண்டி போடுறது அப்டின்னு அதெல்லா ஒண்ணு இல்ல நம்ம உழைச்சு சாப்பறதுல இதுல என்ன கௌவ கௌரவோ இருக்கு
ஆமாங் ஆமாங்க கண்டிப்பாங்க
அ உங்களுக்கு கடையப் புடிச்சீங்கனாக்கா ஒரு கடைய புடிச்சு ஹோட்டல் வெக்கனும்னா அதுக்கு அட்வான்ஸ் குடுக்கணு அதுக்கு பெரிய பெரிய ஜாமா வாங்கனு
இப்போ வந்து டீசன்டா போயி ங்ளே கேரவன் இருக்கு இல்லாட்டி அந்த தள்ளு வண்டி மாரி இல்லாம டீசன்ட்டா வெச்சிருக்காங்க வண்டியெல்லா அந்த மார கூட நம்ம வாங்கி யூஸ் பண்லா அந்த மார பாக்கறக்கு அ
து பெரிய முதலீட போட்டு என்னைக்குமே கடைய ஆரம்பி க்க கூடாது எந்த ஒரு தொழிலா இருந்தாலு சரி அ ஒரு சின் இப்ப ஒரு சின்ன
எனக்கு வந்து பி ஸினஸ் ஐடியா இருக்கு அப்டின் சொன்னா இந்த சாப்பாடு அ ஓகே என ஓட்ட அதாவது சமைக்கறது புடிக்கு அதுக்காக நம்மளே இன்வால்வ் ஆயி சமைக்க முடியாது இப்ப வந்து எல்லாரு சொல்லுவாங்க இந்த மாரி வெக்கலா இந்த மாரி வெக்கலா சங்கரா இருக்கு போல அந்த பிரான்ச் எடுத்து வெக்கலா அப்டின்னுா அது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பைரி டேட் குடுத்துருப்பாங்க இப்போ ஒரு அதுரசசோ எடுத்தோம்னா இவ்ளோ நாள் தா இருக்கு இந்த மிச்சர் எவ்டுத் தன இவ்ளோ நாள் தான் இருக்கும் இவ்ளோ ஆ பத்து பாக்கெட் வாங்கி போட்டாலு க கட ஒரு நட அந்த இடத்துல வந்து வாங்கறதா இருந்துச்சுன்னா கிடைக்கிறதா இருந்துச்சுன்னா ஓகே இப்ப வந்து சப்போஸ்ஸு கிடைக்கல அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா அது வா விக்க முடியாம போயிருமில் லங்க ம்ச் அதனால அத் அது வேஸ்ட்டா தா போகு இப்ப வந்த போன்சி ஐட்டம்ஸ் வந்து எப்பவுமே கெடாது ம்ச் போன்சியில எல்லா இருக்குல்லங்க வளையல்லு எது எது இப்ப வந்து அது வந்து நம்ம வந்து ஒரு பாக்ஸ் ஒரு இதுக்குள்ள பாக்ஸ்குள்ள போட்டு மெயின்டெின் பண்ணிட்டே வந்தோம்னா அத எல்லா கெடாத பொருளு எவ்ளா நாள் வேணாலு வெச்சுக்கலா ம்ச் அந்தம் மாரி ஐடியாஸ் எல்லா இருக்குங்க ஆ அந்த மாரி எல்லா பண்ண வந்துட்டு ஒண்ணு ஆகாது ஸ்டேஷ்னரி வைக்கலா ம்ச் இந்த மாரி எல்லா வச்சிருந்தா ஒரு ப்ரே ஒரு பிரச்சனே இல்ல நம்பளுக் லாஸு அதாவது ஓரளவுக்கு ரொம்
ஜவுளி கட நாகக்கட இது ஃபேன்சி கடைல்லா என்னைக்குமே மக்கள் வந்து கூட்டோ இருந்துகிட்டே தா இருக் கு இப்ப ஒரு சேல எடுக்கிறோம்னா அதுக்கு மேச்சா ஒரு தோடு எடுக் கணு ஒரு பொட்டு வைக்கணு ஒரு த்து அ ரப்பர் பேண்ட் வேணு ஒரு வளையல் வேணு ஒ ரு ஒரு கழுத்துக்கு போற ஏதோ ஒன்னு வாங்கிட்தா இருப்பாங்க மக்கள் பெண்கள் வந் து அத வந்து வ வீட்ல பத்து செட்டு வளையல் இருந்தாலு ஒரு வளையல் வாங்குவாங்க நூறு செ சீல இருந்தாலு ஒரு சீல எடுத்தே ஆவாங்க அ அது மாரி எனக்கு வந்து பிசினஸ் பண்ற ஐடியாலா இப்ப எங்க வீட் ட்டுக்கு பக்கத்துல ஒரு அம்மா வந்து ரோட்டு கடைல சாயங்காலோ கரெக்டா நாலு மணிக்கு கொண்டந்து தள்ளு வண்டியில வட பஜ்ஜி ஜி போடுவோ வட வச்சி செய்றதுக்கு ரெடி அங்கனே சூடு போஸ் சூடா போடுவாங்க பச்சி உளுந்து வட மெது வட ஆ முட்ட போ முட்ட வட ஆப் அப்பறோ என்ன வப்பாங்க இந்த கொண்டைக்கல்லைய அவிச்சி தாளிச்சு பாக்கெட் போட்டு கொண்டு வருவாங்க அப்பைக்கு அப்ப சுட சுட போட்டு போட்டு குடுப்பாங்க ஒரு வ ஒரு பச்சி வட வ வந்து ஆறுபானு ஆறுவா வ இது முட்ட வட மட்
இங்க கூட பரவாயில்லைங்க அப் அப்படிதா ஒரு பாட்டி போட்டு விக்கிறாங்க ஒரு ஊருக்குள்ள இங்க அப்படிதா எட் ட்ரூவாவோ ஒம்போது ரூவாவோ ஒரு பஜ்ஜி சின்னதா மீடியமா தா இருக்கும் ரொம்பப்
இல்ல உங்களுக்கு டவுனு ஒன்னு இருக் டவுன் ஏரியான்னு ஒன்னு இருக்கு ஆ அ சிட்டி ஒன்னு இருக்கு அதுக்கு தகுந்த மாரி தானே உங்களுக்கு வெலவாசி இருக் ஆ அ இப்ப எங்க ஏரியா வந்துட் ட்டவுனு இங் சுத்தி கிராமோ
அ இல்ல கிராமத்து த்திலியே ஒன்னு இல்ல ஒரு சிக்கன் பப்ஸ்ஸு ரீசட்டா ஒரு எடத்துக்கு போயிருந்தேங்க ம்ச் அது அங்க தள்ளு வண்டி தா ரொம்ப கம்மியாக தா இருந்துச்சு அதனால ரெகுலரா சாப்பிடடுற எடோந்தானே போயிருக் கோ செரி சாப்பிடுவோ அப்டின்னு சொன்னா ஒரு சிக்கன் பப்ஸ் வாங்கினத் தம்பி கேட்டாப்படினு சொல்லிட்டு பதினஞ்சு ரூவா என்னங்க சிக்கன் பாப்ஸ் பதினஞ்சு ரூவா சொல்றீங்குன்னு அங்கெல்லா வெளிய எல்லா போய் பாருங்க முப்பது ரூபா நாப்பது ரூபா விக்கிறங்க நாங்க பரவாயில்லைங்க பதினைஞ்சு ரூபா அதுக் கேஸ் வெலய எல்லா ஏறிடுச்சுங்க அப்படிங்கறாங்க என்ன அந்த கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சு ஒன்
வடிக்க சிலிண்டர்லா ரொம்ப ரேட்டு கூடு நம்ம சிலிண்ட்ரே இப்ப ரேட்டு வீட்டு சிலிண்டரே ரேட்டு் அதிகமாக போயிட்டு எ எந்தை நறைய ஊர்ல பாத்தீங்கன்னா சிலிண் அது இல்லாம நெறைய ஓட்டல் ரொம்ப நேரோ தொரக்காம வெச்சிருந்தாங்க தெரியுமா இல்லையா புள்ளைங்கெல்லா காலேஜ்ல இருந் ந்து செரி எல்லா புள்ளைகளயு வீட்டுக் வந்துருச்சுகோ சிலீன்ட்ரு தட்டு பாட்னால வீட்டுக்கு அது மாரி பல ஐ ஐடியால்லா இருக்கு எனக்கு வந்து மெயினா வந்து தையல் அ தையல்ல ஒரு இது இருக்கு இது மாரி த சின்ன கட வெக் வெக்கணு ஏதாச்சு ஒரு கட ரோட் எனக்கு எப்டினு என்ன கட வெக்கணுனா ஒன்லி வளையல் அது மட்டு கட வளையல் கட அப்டின் மட்டு போட்டு ஏ டு இஸேட் வலையல் மட்டு வெக்கணுமா வேற எதுமே இல்ல வளையல் மட்டு விரும்பி வாங்குவாங்க வளையலுக்கு
ஆ
எல்லாருமே வந்து விரும்பி வாங்க வருவாங்க வலையல் கடேனு ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்ச அதுக்கப்புறோ கூட ஒரு க்ளிப்பு எல்லாத்தயு போட்டு இது பண்ணக்கூடாது ஃபேன்சி ஸ்டோருக்குள்ள கூட அப்டி எல்லா இது பண்ணக்கூடாது அது அந்த மட்டு வைக்கணும்ன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆச்ச ஒ அதுக்குனு ஏனா உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ப ஸ்டாட்டிங்கு ஒருவாயாச்சு வேணு அது வளையலு இது சம்மதமா வாங்குறதுக்கு அப்பறோ ஒரு கட புடிக்கணு அதுக்கு சோக் வலையல்லு கடையெல்லா சோக்கேசு போட்டா தா நல்லாருக்கு
ஆமா ஆமாம்மா கண்டிப்பாங்க
லைட்டு செட் பண்ணி அதுக்கு ஆ மிரர் வெச்சி கண்ணாடி வெச்சி அப்டி போட் த்தா தா அது நல்லாருக்கு அதுக்கு வந்து நம்ம அட்வான்ஸ் வேணு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கடைய வை சும்மா ஒரு இதுக்காக மூன்றுவா நாலு லட்சோ இருந்தாதா போலா அதுக் கொறஞ்சி போக முடியாது ஆமா
கண்டிப்பாங்க ஏதாவது இன்வெஸ்மென்ட் இருந்தாதா நம்ம வந்து இது பண்ண முடியுங்க ஆமாங்க
இது அது இதுனு நெறையா இருக்கு ஒரு தொழில்ல எறங்கிட்டோம்னா அது மொறையா பண்ணி எறங்கணு அறகொறையாலா பண்ணி எறங்கக்கூடாது அப்டிங்கறதுனாலயே
இப்போ ஒரு அளவுக்கு ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண கூடாது ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணோனு அதயே வெச்சு நம்ம டெவலப் பண்ணிட்டு போகோணு
புள்ளய வெச்சுக்கிட்டு தெருவாசல் கௌரிங் நகையெல்லா வீடு வீடா கொண்டோயி விக்கிறாங்க அ அப்போ வந் து போயி தவண வாங்கிக்கலா வார